ஹலோ கேக்குது டி இன்ன பன்ற
சும்மா தங்கா இருக்க அப்பா கூட காரு க்ளீன் பண்ண ஒக்காந்துந்த
அப்புடிய
ஆ
காலைலே என்ன கார் கிளீன் பண்றீங்க
சும்மா ரொம்நாள் ஆச்சா அப்டே வச்சுனேருக்கோமா அந்த பின்னாடி அந்த டிக்கி ஃபுல்லா அழுக்கு நிறிய ஸ்‌ப்ரேலா குடுத்தாங்க அத்லா யூஸ் பண்ணேம்ய வச் சிருந்தோ அது எப்டி யூஸ் பண்றது தெரியில அதா கூகுள்ள போட்டு அதுதா கூகுள்ள போட்டு சேர்ச் பண்ணி இப்பதா எத்துனுபோய் குத்து சொல்ட்டு வந்த நமக் எங்க தேருத் ஒன்னே ஏத்னா காட்டி எதனா கேட்டு தெர்லன் சொல்ட்னா உன்ன படிக்க வச்சதே வேஸ்ட்டு எதும் தெர்லன் அது தெர்லன்றன் கத்துவாரு
ஆமா
விடியோ அதுகுதாஸ் போட்டோ எத்து லென்ஸ்ல போட்டாது வருல்ல காட்டு சொல்லிட்டு வந் தம்பி இருந்தா ‌அவ பண்ருவா எல்லாத்தியுமே எ எனக் எந்த வெலில்ல அவுங்க ரெண்டு பேருந்தா பண்வாங்கெ ஒக்காந்து எல்லா வண்டியு ஒக்காந்து கழுவற்து மொழுவற்துலா பண்ணினிருப்பாங்க அவுரு இல்லாத்னால இப்ப அ உம் ஹும்
அவுங் செய்ற வேலய நம்ளா செய் முடியு
உம் ஐயோ அப்றன்னா பண்றது அவுரு கூப்புற்ற சொல்ட்டு போயி கொ நேர பண்ணினு இர்ந்த அதுல்நால் தா ஃபோன் அப்பதா மெசேஜ் போட்டே யாருமே அப்புடிந்தானு வரமாட்டாங்கன் தா நென்ச்ச நான் ந
அப்பிடியா நா இப்ப பாத்தே சும்மா
ஆ நே நேத்து நைட்டு நீங்க பண்ணிங்கல அப்பலா நா படுத்துட்டே இல்னா நா அட்டன் பண்ணிருப்பே நா பாத்த ஆனா மெசேஜ பத்திட்னா முடில அடே உட்டே
டெய்லிமே தூங்கு தூங்கதா நல்லது தூக்கந்தாமா முக்கியோ எனக் எங் வீட்டுக்காருக் ஒடம் ச ர்லடி ஒரே ஜொரோ அடிக்கிது வேற
ஜொரமா ஆஃபிஸ் போலியா
போல வீட்ல தா படுத்துனுருகுறாரு பத்து மணிக்கு தா டாக்ட்ர் வருவன்னிக்கிறாங்க அதனால வெயிட் பண்ணுருக்கோ செரி அப் அதுக்குள்ள உங்கட்ட ஃபோன் பண்ணி பேசலாமேன் பண்ணே
ஆஸ்பிட்ல இருக்கீங்ளா
இல்லல்ல ஹாஸ்பிட்டலே இன்னும் போல பத்து மணிக்குதா டாக்ட்ரு வருவாங்க இதுக்கப்பறந்தா
ம் ம் மணி ஆனா பத்து ஆயிட்ச்சு
ப்ப ஆயிட்ச்சு பத்து மணிக்குலா கரெட்டா ஷார்ப்பா வர மாட்டாங்கள்ல டா
ஆமா அவுங்க அப்பிடிதா
அ அ கொஞ்சோ லேட்டானாலு ஆகு அ அதனால கொஞ்சோ பொரிம்யாவே போலான் சொல்ட்டு கெளம்பறண்டி
ம் சாப்டாச்சா
ம் சாப்டன்டி நீ சாப்டியா
ம் பாட்டு நாந்தா இன்னிக்கு செஞ்சே சொரக்கா கூ ட்டு அவ்ளதா முஷ்டோ
டெய்லியு வெரைட்டி வெரைட்டியா ஒரே சொரக்கா ஒரே செஞ்சன்னே என்ன டெய்லி சமைக்க ஆரமிச்ட்டே
நா சமைப்பே எப்பிமே இப்ப இப்ப கொஞ்சோ டே ரெண்டு மூணு நாளா தொடந்து செஞ்சினுருக்க ஆனா
ம்
ஆனா தொடந்துலா செய்மாட்டே இப்பதா தொட ச்சியா செய்றே அவுங்க வெளில கடைல வேல செய்வாங்களா செரி அவுங் செய்றாங்ளேன் நா சமையல் பண்ணிர்றே இப்பல்லா அவுங்க என்ன அதுக்கு கூப்ட மாட்றாங்களா அதுனால நா அவுங்கள இதுக்‌ கூப்ட மா ட்டே சேரி அவுங்க வரத்துக்குள்ள ம் செஞ்சிர்லான் செஞ்சிருவே காலில தா இது செஞ்சமே
மதியத்துக்கு
அ
மதியத்துகு
மதியத்துக்கு தயிரு
அதுவு நல்லத்தா வெயிலுக்கு தொட்டுக்க
தொட்டுக்கல்லா ஊருகா மொளக்காவ வறு த்துப்பாங்க அவ்ளதா
விக்கு எனக்கு அந்த ஊருகா போட்ட மொள கா மோர்ல போட்டு மோர் மொளகா ஊற வெப்பாங்கள்ல
அ
அத வறுத்து சாப்பட்ணு அது எனக்கு ரொம்ப புடிக்கும் பழைய இதுக்காந்தாகூ நா அதா சாப்டு பழைய சாதோ வெச்சி சாப்டுவாங்கள்ல ஹலோ ஹலோ ஆஹ ஹலோ ஜீவிதா கேக்குதா ஹலோ என்னாச்சின் தெர்லியே ஹலோ ஹலோ ஏய்